ஹலோ
வணக்கம்
வணக்கம்மா
உம் நல்லா இருக்கீங்ளா
நல்லார்க்கேப்பா
ம்
நா நாளைக்கு நைட்டு ஆமாமா நாள நைட்டு கெளம்புறேம்மா நானு இல்லமா இனிமேதாமா பண்ணணு இங்க வேற மழ வரா மாரி இருக்கு இப்பதான் துணி தொவச்சு போட்ருக்கே அது வேற காயல எ பெட்ஸ்ப்ரெட்டு எனக்கு ஒரு ம் இது ஒ உ ஒரு பொடவ பழசு ஒண்ணொன்னு தொ தோச்சு போட்ணு அதுதா தலைக்கு வச்சுப்பே நா ட்ரெயினுக்கு என்னது நான் ஏசி டரெயின்ல புக் பண்ணிருக்காங்கல்ல ஆட்னரில ஏசினா அவனே பெட்ஷீட்டு தலகாணிலா குடுத்துருவா அதனால இதல்லா ரெடி பண்ணணு இனிமேதா மிஷின்ல
அந்த ஏர் பில்லோ இல்லிங்களா உங்ககிட்ட
பில்லோ வெக்க கூடாதுமா பிலோவே வெச்சுக்கறது இல்ல ஆமா வீட்லயுமே வெக்க மாட்டே
ஓ ஏன் என்ன கார்ணோ மொதலருந்தே வெக்க மாட்டீங்ளா
பொண்ணு பொறந்ததுலர்ந்தே வெக்கற்து இல்ல ஏனா ஆ வ அப்ப எனக்கு டாக்டர் வந்து கழுத் த்துல தேய்மானம் வரா மாரி இருக்கு வெக்காதீங்கன்னு சொன்னாங்க அதுலருந்து நானு வெக்கர்தே கெடையாது
ம் சரி ஆனா அதுவு நல்லத்தா
ம் ம்
ம் உங்க வீட்லருந்து ஜங்ஷன் வந்து எவ்ளோ தூரோ வருங்க
அது ஏழு கிலோமீட்டர்
ஓ ஆட்டோல வந்துருவீங்ளோ
ம் ஆட்டோ இல்லன்னா பஸ்ஸு முக்காமண்ணெரொ ஆகு
அது வரதுக்கே அவ்ளோ நேர ஆயிருங்ளா டிராஃபிக்னாலயா
க்கு டிராஃபிக்கு
ஓ அப்ப உங்களுக்கு எத்தன மணி ட்ரெயின் சொன்னீங்க ஒம்போதரைக்கா எட்டு மணிக்கு வீட்ட விட்டு நீங்க கெளம்பனு அப்பதா கரெக்டா இருக்கூ ம்
எட்டு மணிக்கு கெளம்பினா எட்டே முக்கா என்னமா
ஆ சாட்டுக்கணு இல்லேனா இப்ப ஏதாவ்து பேக் பண்ணிட்டு ஜங்ஷன் வந்து சாப்ட்டுக்குணு
ஆமா
ம் ம் ஏன்னா நைட் ஃபுல்லா ட்ராவல் பண்றதுல்ல
ஆமா
ம் மெடிஸ் ஸன்ஸ் எல்லா எடுத்து வச்சுக்கங்க எல்லா திங்ஸ்மே கரெக்ட்டா செக் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க ம் ஒரு வாட்ரு பாட்டில் காலைல இங்க வந்துட்டா அதுக்கப்ற பிரச்சனல்ல இந்த ஒரு நைட் தான
ஆமா
ம் அந்த ட்ராவல் பேகு வச்சிருக்கீங்ளா அந்த வீல் வச்சு
இல்லம்மா அந்த மாரில்லா இல்ல ஆட்னரி ஒரு பேக்தா இருக்கு
செரி விடுங்க நமக்கு இடைல எதாது இது பண்ணம் போது வாங்ல நாங்க இப்பதா வாங்குனோ ஏன்னு கேட்டீ ங்கன்னா அந்த ஊருக்கெல்லா போகும்போது எல்லா பக்கமு என்னுடைய மகன் தா போர்ட்டர் மாதிரி ஃபுல் லக்கேஜ் எடுத்துட்டு பயங்கர செரமப்பட்றா எனக் க்கூ அந்த கழுத்து வலி இருக்குறனால ரொம்ப வெயிட் தூக்க முடியுறதுல்ல அப்ப அவ ஏறி எறங்கும்போது ரொம்ப சிரமப்பட்றான் சொல்லி
யாரு சொல்லுங்கம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வாங்க போம்போது செரின் சொல்லிட்டு இந்த ட்ராவல் பேக் வந்து இது பண்ணுச்சுன்னு
அ விநாயகபுரத்துல இருக்குல்ல அவ வீடோட சாவி ம்